உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்
நானும் நல்லா இருக்கேன் தோழி சாப் டிங்களா
ஆமா தோழி நீங்க சாப்டீங்களா மத்தியானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா
சாம்பார் வெச்சு ரசம் வெச் சு அப்ளம் பொறுச்சிருக்கேன் தோழி
ஆஹ் தோழி இங்கயும் சேம் சாம்பார்தான்
சரிங்க தோழி உம் தோழி நீங்க ட்ரிப்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க ட்ரிப் போற ட்ரிப் போறோம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரிப் புருக்கும்ல்ல அந்த இடத்துக்கு போனா நல்லா ஃபீலா இருக்கு நல்லா இருக் கு அப்படின்ன அப்படின்ற இடம் இந்த இடம்
எனக்கு இந்த மாரி ஹில்ஸ் ஸ்டேஷன் எதுவுமே குளிந்த கா கூல மழைப்பேஞ்சிட்டே இருக்கும் தெரியுமா அந்த மாரி எனக்கு மூணார் குடைக்கானல் ஏற்காடு வயநாடு அந்த மாரி இடத்துல இங்க போனா நல்லா பிடிக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா எவ்வளோதா நைட் எந்த நஸ்டேட்ருக்கு போனாலும் இந்த மாதிரி நம் நம்ம ஊரு இப்டியே இருக்கிறது அது நல்லா இருக்கும் தான்
சரிங்க தோழி தோழி உங்களுக்கு ஆன்லைன்ல அதிகமா ப்ராடக்ட் வாங்க பிடிக்குமா ஆஃப்லைன்ல வாங்க பிடிக்குமா
எனக்கு ஆன்லைன்ல தான் புடிக்கும் ஏன்னா போன் பண்ணி ஷோடிப்கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் கம்மி ப்ரைஸா இருந்தாலும் நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு இப்ப நம்ம வெல அதிகமா வாங்குனாலு ஊத் இன்னு ரெண்டு நாள் போடுவோம் அதுக்கு இந்த மாதிரி பர்ச்சஸ் எனக்கு ஆன்லைன் பர்ச்சஸ் தான் நான் மோஸ்ட்டா பண்ணுவேன் யாரும் ஸ்பெஷல் ஈவெண்டா இருந்தாதான் கடையில போய் வாங்குறது
கண்டிப்பா தோழி நானுமே ஆண்லயே தான் அதிகமா ஆர்டர் போடுவேன்
ஆஹ்
வெளிலைல அதிகமா போய் வாங்க மாட்டே தோழி ரேட் அதிகமா இருக்கும் நமக்கு நமக்கு தேடுற மாதிரி கிடைக்காது
ஆஹ் ஆமா
அதனால நான் ஆஃப்லைன்லதான் அதிகமா வாங்கறது தோழி
ஆஹ் செல்லுங்க
உங்களுக்கு வீடு கிளீன் அஹ் கிளீன் பண்ண தெரியுமா
ஆஹ் எனக்கு வீடு கிளீன் பண்றதெல்லாம் நல்லா புடிக்கும் ஒரு இன்ரஸ்ட் புடிச்சிருந்தா நான் அ அந்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷய எனக்கு
நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து இப்ப ஒரு ப்ராடக்ட் எடுத்து கீழே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே இல்ல அதாவது இவ்ள ஷாங்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி கோவம் வரும் வரும்மா வராதா
ஆஹ நல்லா வரு நாங்க எல்லா கிளீன் பண்ணி வைக்கும் போது யாராவது எதாவது எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டாங்கன்னா நல்லா கோவமா வரு.
கண்டிப்பா தோழி ஏன்னா நம்ம அத கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருக்கோ. அஹ வீடு வந்தா நீ. இதா இருக்கணு நெனச்சுதா இருக்.
ஆம்மா உம்.
கீல எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க.
ஆமா கோவமா இருக்கு. ஆஹ சேரி.
நெக்ஸ்டேவா. ப்ப. அவரு ஒர். ரெட்டர்ல பேஸ்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. பாரு அதுவும் எங்க வைப்பானா இந்த துணிக்கடியில. அந்த வீட்டுக்கு போ கேப்ல. அப்படி வச்சுட்டு போயிடுவா தேட முடியாது. இன்ன மேட்டுக்கு அதே மாரிதா சீப்பு சீவர எடத்துலயே வைக்க மாட்டாரு எடுத்துட்டு. போயி அந்த பாத்ரோ வெலக்கி வைப்போம்ல. அது கீழ வைப்பாரு. அதெல்லா டென்ஷனா இருக்கும் தோழி. திட்டியும் போடுவ. ஆனா திரும்பமே அதேதா பண்றாரு.
சேரி. ஆஹ.
என்ன தோழி சொல்றது இவங்கல்லா வீட்ல இருக்கவங்க நம்மள புரிஞ்சு வச்சுக்கோனும்மில்லையா. பாவோ கஷ்டப்பட்டுதானே எல்லாமே எடுத்து. க்கிரோ பாவோ பொழுதினிக்கு அவள சுத்தமா எனக்கு சொல்லப்போனா ரெஸ்ட்டே கெடைக்காது தோழி. ஏன்னா புள்ளைங்க இருக்கதனால புள்ளங்களயவே பாத்துட்டு.
உஹம்.
சுத்தமா என்னால தூங்க கூட முடியாது. அந்த நைட்லியு சேரி. பகலும் சேரி நைட்ல சும்மா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரதா தூங்கும் ஏன்னா இந்த பிள்ள நைட்லதா எந்துருச்சு உக்காந்து ஆமா தோழி இந்த பிள்ளைய விட். விட்டுட்டு நா தூங்கிட்டன் வச்சுங்களே கண்ணு. புடிச்சு புடுஙீகு. மூக்கு புடிச்சு கடிக்கு என்னன்னமோ பண்ணும் இந்த புள்ள பாட். இழுக்குது. படுக்கவே முடியாது. ஆமா தோழி படுக்கவே முடியாது ஒன்ற வயசு ஆகுது. து போட்டு அடிஅடின்னு அடிக். க்கு. கண்ணங்கண்ணமா இழுக்கு கண் . குங்களா கண்ண புடிச்ச அந்த கண்ணுல அந்த முடி இருக்கும்ல
ஆமா ஆமா உம்
கண்ண தொறக்க சொல்லி
அதுக்கு தூக்கம் வரலனா உம்ம்
கஷ்டமாவும் இருக்கும் ஒரு பக்கம் டென்சனாவும் ஆகும் ஒரு பக்கம் சிரிப்பும் வரும் ஆஹா என்ன சொல்றேன் நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்றேன்
ஆமா ஆமா வெர் வாயால சொல்ல முடியல அதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு
எடுக்குறாங்க
ஆமா இந்த டைம் நமக்கும் தூங்க முடியாது நமக் கு வேல இருக்
ஆமா டி அப்டியே லைப் போயிட்டு இருக்கு
ம் ஆஹ்
உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா பண்ற ஒர்க் என்னா தோழி
எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந் து ஆர்ட் அண்ட் காஸ் எல்லாம் பண்றது நல்லா புடிக்கும் அது வந்து சைட் பிஸ்னஸ்சா வீட்டு வேலை இல்லையா
துணி
வீடு தூத்து மாப் போடலாம் எனக்கு நல்லா பிடிக்கும் எப்பனாது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது எனக்கு அது பண்ணது புடிக்கும் வீடு தூத்து மாப் போட்டு இந்த பெட் ஷீட் எல்லாம் மாத்தி போடும் போது ஒரு சாட்டிஸ்ப்பேக்ஷ்னா இருக்கும்
அத பாக்கும் போது
ஆஹ் கிச்சன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி
எங்களுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் டிஃரெண்ட் டிஃரெண்டா புடிச்சு வீட்டுல மாட்டுறதுக்கு ரொம்ப புடிக்குமா தோழி
கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
உங்களுக்கு டவர் இஷ்யுவா இருக்காட்டுக்கு தோழி கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது
ஆஹ் இப்ப ஓகே வா
ஓகே தோழி உங்களுக்கு இந்த புதுசா புதுசா போட் பூ எடுத்து மாட்டுறது வீட்டுல மாட்டிக்கிறது ரொம்ப பிடிக்குமா
நாங்க மோஸ்டா போட்டோ பிரேம்ஸ் எல்லாம் ஒட்ட மாட்டோம் ஆனா போட்ட கேலரிய வச்சுப்போம் போட்டோ பிரேம்ஸ் நாங்க ஒட்ட மாட்டோம்
அப்படியா தோழி சரிங்க தோழி உங்களுக்கு டெடிபர்ல்லாம் புடிக்குமா
ஏடிபிளியர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிடிக்கும் ஆனா இப்பல்லாம் ருவா கூடுத்து ஒரு எடி பிளியர் வாங்கி வைக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த ரூவாய்க்கு வேற எதாவது வாங்கலாம் யூஸ்ஃபுல்லா வாங்கலாம் அப்டி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஆனா சின்ன வயஸ் ல எல்லாம் டெடிபியர்னா நா என்ன பண் பிடிக்கும்அடம் புடிச்சி வாங்கணும்னு இருப்ப ரூபா கொடுத்து வாகி அது வேஸ்டுத்தான அதுக்குள்ளா அது மனசு வராது யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கி
கண்டிப்பா கண்டிப்பா
தோழி இப்ப நீங்க ஒரு செடி வளர்க் கனு நினைச்சங்கன்னா எந்த மாதி செடிங்கள் ல வைப்பிங்க வீட்
இந்த ரோஸ் எக்ரினப் பேப்பர்ஸ் பிளவர் அந்த மாதிரி போட்டோஸ்ல்லாம் பாக்க நல்லா இருக்கும் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு வெளியில இருக்கணும் அப்படின்னு நல்ல ஆச எங்க அம்மாக்கும் இந்த பிளான்ட் இதெல்லாம் நல்லா பிடிக்கும் அதனால எங்க அம்மா தான் சிலம்ப செடி எல்லாம் வளர்த்து இவங்க எல்லாம் வைப்பாங்க ஆனா எனக்கு அது மெயின் கிளின் பண்ணலா எனக்கு வராது மான் தோனிச்சுனா தண்ணி போடுவே போய் மற்றவடி மெயின் னன்னா எனக்கு பிடிக்காது ஆனா பாக்கதுக்கு புடிக்கும் உஹ்
பாக்கறதுக்கு அழகா இருக்குமுல்ல க்யூட்டா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம ஒரு செடியை வளர்க்கும் போது நம் கூட்டு இந்த வித வந்து வளர்ப்பு வளருது இல்ல அப்படினு ஒரு தனி ஃபீலா இருக்கும்
ஆமா
வளரவே வளராது அதே மாதிரி வந்து நம்ம போட்டு அது வளர்துச்சுன்னு வச்சுக்கோங்கள அது ஒரு
ஆ ஹப்பின்ஸ்ஸா இருக்கும் ஆனா நான் இதுவரக்கும் நான் வச்சு எப்டி பண்ணது டெய்சில்ல அதனால எனக்கு அது
கண்டிப்பா தோலி அது அது என்னமும் தெர்ல அது எனக்கு ரொம்ப புடிக்கும் இயற்கையா நம்ம வந்து நம்ம தோட்டத்துல வச்சி பாத்துக்கறதும் ரொம்ப நல்லா இருக்கும்ல்ல அந்த ஃபீல்லாம்
ஆ ஆங்க தோலி நீங்க டூர்லான் டூர் போகணும் அப்டின்ன எந்த பிளேஸ் போனோம் ஆசப்படுவிங்க
எனக்கு அந்த கொடைக்கானல் போக ரொம்ப புடிக்கும் ஏன்னா வந்து கிளைமேட் நல்லா இருக்கும் அங்க கிளைமேட் நல்லா இருக்கும் அ அத விட அந்த பூக்கள்ளாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரோட் சைட்ல
அந்தா நல்லா பெருசு பெருசா ஒரு ரோஸ் த்துனால நம்ம நம்ப ஊர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டிய தான் பாப்போம் ஆனா அங்க மட்டும் பாத் ப்படிலா நல்ல பெருசு பெருசா இருக்கும் ரோஸ் எல்லாம் அலகா இருக்கும் பாக்குறதுக்கு அதல்லாம் தனி ஃபீலா இருக்கும் ட்டுகுலாம் தோலி ஊட்டி வருகி
ஆ
அதெல்லாம் வந்து அவங்க இயற்கையா செய்யறாங்
ஆம்மா அ அ பாக்கயே நல்லா இருந்துச்சு பீஸ் ஃபுல்லா ஆ என்னது
குட்டிரு சாப்ட்டு இருக்கீங்களா ஊட்டி வர்கி சாப்ட்டுருக் கீங்களா அங்க ஒரு வரிக்கன்றது ஒன்னு விப்பாங்க தோலி கொடை க்கானல்ல நீலகிரில அங்கல்லாம் ஊட்டில தான் விப்பாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வரிகி இருந்து லேயர் லேயர் ரா இருக்கும் இப்ப பப்ஸ் இருக்குல்ல
ஆமாம்மா
அந்த மாரி லேயர் லேயரா இருக்கும் இனிப்பு ஒவ்வற இருக்காது அது அதுவும் அந்த வரிக்கி நல்லா இருக்கு
ஓ அப்டியா செரி செரி நான் சாப்பிட்டதில்ல இனி போன நா டிரைப் பண்ணி பாக்க ஆஹ் ஓகே தோழி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
உங்குளுக்கு இப்ப அப்பா இல்லன் சொல்றீங்குல்ல
ஆமா தோழி
அஹ் அத பத்தி என்னீக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா
டெய்லி ஃபீல் பண்ணுவே ஏன்னா நா வந்து அப்பான்னு ஒரு மெமரிஸ் நா பாத்ததே இல்ல நானங்க எல்கேஜி படிக்கும் போது எங்க அப்பா போனாங்க ஆஹ் எல்கேஜினா நம்ம ரொம்போ குழந்தைல்லா நமக்கு அது ஞாபகமே இருக்காதுலிங்குமே என்ன பண்ணோ ஒண்டு ரெண்டு இன்சிடென்ட் தா ஞாபகம் இருக் அது எப்டி அந்த அப்பா பாசம் எப்டி இருக்குது தெரியல நம்ம நெறைய பேர பாக்கும்போது தெரியு இப்டிதா இருக்குமா அட்டின் நமக்கு ஆச இருக்கும்லா சோ எனக்கு அதுன்னா நல்லா ஆசையா தோழி ஆனா நா வந்து என்னோட ஃயூச்சர் ஹஸ்பண்ட் கிட் ட்டேக் நா வந்து அது எல்லாமே எக்ஸ்பென்ட் பண்ணுவே நா அப்பா கூடதான் லைஃப்ல வாழ் ட்ட என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட அப்பா மாரி இருக்கணும் அப்டின்னா நான் ரொம்ப எக்ஸ்பெட் பண்ணுவே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நா பாத்தீங்கின்னா உங்கள மாரியேதா எனக்கு ரெண்டு வயிசுலே எங் அப்பா இறந்துட் ட்டாரு எங் அப் அப்பா பேஸ் கூட நான் பாத்ததுல்ல போட்டோல் பாத்தே அம்மாதா எனக் எல்லாமே மே அம்மாவு அண்ணனுன் தா
ஆஹ்
அப்டினாலே எனக்குமே அந்த ஃபீல் ட்டு இருந்துகிட்டேதா இருக்கு
கண்டிப்பா தோழி நமக்கு மாரு
கண்டிப்பா தோழி அதுக்காக நானுமே உங்கிட்ட இந்த பாசத்த எதிர்ப் பாக்குறே
ஆஹ் கண்டிப்பா அத நல் எதிர்பாப்போம் அது
கண்டிப்பா தோழி இப்ப அப் ப்பா இல்லாத பிள்ளீங்க வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவுங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்ருப்
ஆஹ் நமக்கு தான் தெரியு கண்டிப்பா
தோழி.
ஆஹ சொல்லுங்க.
என் நமக்கான நேரம்மு. முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி.
ஆம்மா தோழி. சேரி தோழி தேங்க்யூ.
தேங்க்யூ தோழி.
ஆஹ. .